ஓ வணக்கம் தோழி கேக் க்குதா
எனக்கு நல்லா கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா இப்போ இப்ப வந்து நம்ம வந்து சுற்றுலா போறோம்ல ஸ்கூல்கு பள்ளிக்கூடத்துல இருந்து நீங்க எங்கெல்லா போனீங்க அங்கல்லா எப்டி அப்டி உங்களோட அனுபவம் எதெல்லாம் கொஞ்ச ஷேர் பண்ணுங்க நானு சொல்றே
நா வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு வாட்டி குயிஸ்லாண்ட் போயிருக்கே தோழி அந் அந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக் ருந்துச்சி மறக்கவே முடியாத அனுபவம் சொல்லலா அத ஃபரண்ட்ஸ் கூட போறதெல்லா நல்லது அதுதா நண்பர் கூட போறது தா நல்லா ஜாலியா இருக்கும் வீட்ல போறது கூட அ அவங்க கூட போறது நல்லா நல்லா நல்லா இருக்கு இன்னு நல்லா ஜாலியா பஸ்ல போயிட்டு கலாய்ச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இப்ப அங்கேயு போயிட்டு அதே மாரிதா அந்த நீச்சல் குளம் லா இருக்கும் இல்லயா அங்கெல்லா போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜலியா இருந்தோ ஒரு நாள் ஃபுல்லா ஃபரண்ட்ஸ் கூடவே இருந்ததும் சீக்கிரமா போயிடுச்சு அந்த நாளே இப்ப கூட நா நெனைச்சி பாக்குறே ஐய்யோ அந்த நாள் இன்னு இன்னொரு வாட்டி வந்த நல்லா இருக்கும் அப்டின்னு இப்போ வந்த ஒன் ஒரு ஒன் இயர்கு முன்னாடி வந்து மறுபடியு எ ஃபரண்ட்ஸ் கெல்லாம் மீட் பண்ணி இங்கேயே ஒரு மால் அந்த மாரிலாம் போனோ மால் ஹோட்டலு அந்த மாரிலா போயிட்டு வந்தோம்
செரிங்க தோழி அதா நானு போ நானு போனேன் எங்க ஃபரண்ட்ஸ் கூட ஸ்கூல் ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ தோழி கேக்குதா தோழி ஹலோ ஹலோ
சொல்லுடி கேக்குதா
கேக்குதா என்ன தோழி உங்களுக்கு உங்களுக்கு நெட்வொர்க் இருக்கா இல்லையா தோழி இல்லன நெட்வொர்க் நெட்வொர்க் இருக்குற இல்ல நெட்வொர்க் இருக்கிற பிளேஸ்ல வந்து கொண்டு நீங்க கொஞ்சோ வந்து பேசலா லா எங்களுக்கு நெட்வொர்க் நம்ம கால் எல்லாம் வேஸ்ட்
ஆமா தோழி கரெட்டு தான் இங்க கொஞ்சோ காத்தா க்க சவுண்டா இருக்கு கொஞ்சோ வெளிய வந்துட்டு பேசினிங்க பசங்க சவுண்டா இருக்கு பேக்கிரவுண்டல எந்த சத்தமு இருக்க கூடாது
ஆமா ஆமா தோழி ஆமா தோழி அதாவுது நா நானு எங்க பள்ளிக்கூடத்துலருந்து போணோ பள்ளிக்கூடத்துல ந்து ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போயிருக்கே ஒரு ரெ டூ டைம்ஸ் வந்து கூப்டன் நீ ப்ரண்ட்ஸ் கூட வண்டலூர் ஜூ அந்த மாரி போயிருக்கே அந்த அனுபவம் சொல்னும்னா அது நல்ல அனுபவம் தா ஏனா எனக்கு நல்ல நயாபகம்ருக்கு ஒன் டைம் வந்து ஃபஸ்ட் டைம் நா போம்போது எங்க அக்கா எங்க அக்கா சொன்னதுதா எனக்கு நல்லா நயாபகம்ருக்கு காலைல எந்திருச்சுவுடணே ப்ரே பண்ணிட்டு போலா அப்டின்னு சொன்னே அது என்னோட அனுபவம்தா அது அதுக்கப்பறோ என்னோட மனசா என்ன என்ன சொல்றது நம்ம மனசுக்கு பட்டது அத மாரி நா அந்த டைம்ல நா ப்ரே பண்ணல
உம் உம்
அக்கா மட்டுந்தா ப்ரே பண்ண டைம் ஆச்சு நாங்க கிளம்பலா சொல்லி கெளம்பிட்டோ அப்போ வந்து அந்த அங்க போன உடனே எனக்கு ஃபீவர் தலவலி அந்த மாரி வந்து சே அதுக்கப்றோ நாங்க என்ஜாய் பண்ற மாரியே இல்ல அப்ப எனக்கு அந்த நியாபகம் வந்துச்சு அக்கா சொன்னமேரி ப்ரே பண்ணிருக்லாமே ப்ரே பண்ணலாப் பண்ணலனுதா இந்த மாரி பீவர் வந்துச்சு அதனால என்ஜாய் பண்ண முடியு அந்த மாரி மனசுக்கு ரொம்ப இதா இருந்துச்சு அதனால நாம வந்து எங்க போனாலு இப்போலா அஹ் பய இருக்றமோ இல்லியோ ஃபர்ஸ்ட் பே பண்ணிட்டுதா நம்ம கிளம்றதே இந்த மாரி அனுபவம் டூ டைம்ஸ் ஆச்சு ஒண்ணு வந்து ஃபேமிலி கூட போகும் போது ஆச்சு டூர்தா என் வந்து ஸ்கூல்ல போம்போது கூட எனக்கு ஆச் சி இந்த மாரி அதனால இந்த அனுபவத் நா மறக்வே மாட்ட அதுக்கப்றொ ப்ரெண்ஸ் கூடலா நண்பர் கள் கூடலா போம்போது டீச்சர்ஸ் எல்லா என்னா பண்ணுவ நீங்களா நீங்களா போயிருங்க கொஞ்ச பெரிய பசங்கதா நீங்களா போயிருங்க அதுக்கப்புறொ கரைட் டைம்கு ஸ்பாட்கு வந்துர்னு அப்புடி சொல்லி அனுப்பிருவாங்க அந்த டைம்ல நல்லா என்ஜாய் பண்ணிட் டு நாங் வாயின்ட்டு வந்த அந்த சாப்பாடலா ஷேர் பண்ணிட்டு சாப்ட்டுட்டு அது புற வேன்ல போம்போது எ ஸ்நேக்ஸ் எல்லா வாங்கிட்டு போய் அத் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு டேன்சு அதுலா அதுலா மறக்க முடியாத னுபொ
ஆமா தோழி எனக்கு அப்புடிதா மிஸ் சின் வந்து அங்க பொயி எறங்குன ஒடனே டிக்கெட் கட் நாங்க டிக்கெட் கொடுப்பாங்க அவுளோ தா அ மிஸ்ச மிஸ்சனனென்ன பாத்தது நீங்க எப்ப பொய் து இந்த டைம்க்கு கரெக்டா இங்க ஆஜரகணும் அப்டின்னு சொல்லிடுவாங்க நாங்களும் இந்த மார் அ என்ஜாய் பண்ணோ அந்த டைம் எனக்கு என்ன ஒரு இன்சிடென்ட்னா நா எங்க வீட்ல வந்த ம் எப்பமே டூர்னா லெமன் ரைஸ் அந்த மாரி தானே கட்டி குடுப்பாங்க எங்க வீட்ல வந்துக் எனக் ம் டிஃப்ரெண்டா கீர ரைஸ் குடுத்தாங்க கீர சாப்பாடு எனக்கு ஆமா எனக்கு என்னால இப்ப கூட அத மறக்கவும் முடியில அதுவும் ஆம்லேட் அப்டி குடுத்தாங்கனா நா என் நே கீரவே பிடிக்காது என் ஃப்ரெண்டுக்கு கீர ரொம்ப புடிக்கும் அவ கொண்டு வந்த நூடுல்ஸ் வந்து அவ எனக் குடுத்துட்டா நீ பசி எடுக்குதுன்னு சொன்னல்ல இது சாப்ட நா ஒரு ஹாஃப் னவர் கழிச்சு உன்னோட கீர ரைஸ் சாப்புறே அப்புடின்ன அவ சாப்புடும் போதே என்னோட ஆமா அது கெட் போயிடுச்சா அவ சாப்டவே இல்ல எனக்கு அதுக்கு இப்ப கூட எனக்கு அது ஒரு மாதிரியா தா இருக்
ஆ ஆ அதுல கீ அ நாமல்லா எதுக்கு ஸ்கூல்ல சொல்றாங்களோ லெமன் ரைஸு புளி ரைஸுன்னா அங்க போறதுக்கு ரொம் கொஞ்ச தூரந்தா அது காலைல எந்துர்ச்சி அம்மா செஞ்சி குடுப் பாங்க ஆல்ட் நாங்க ரொம்ப லேட்டு சாப்ட்டோனா அது கெட் கெட்டுதா போகு கீர ரைஸு லெமன் ரைஸ் ஒன் செஞ்சு குடுத்தா அது கொஞ்ச நேரோ நல்லாருக்கும் என்ன அந்த புளிப்புத்தன்ம இருக்கனால கொஞ்ச நேரோ நல்லாருக்குன்னு சொல்லி அது கட்டி குடுக்குறது அதா அங்க ஃபஸ்ட் சி எங்காது டூர் போனாங்கனா எல்லாரும் ஸ்டாட் பண்றது அந்த புளி ரைஸ் து அந்த கீ அந்த என்னது லெமன் ரைஸ் அந்த மாரி வாங்கிட்டு போறாங்க அதுக்கப்றோ நீங்க எப்டி தோழி நீங்க சுட் டூர்லா போவீங்கல்ல அங்க அங்க ஊஞ்சல்லாம் இருக்கும் அதுலல்லா நல்லா
உக்கா ரொம்ப பெரிய பெரிய ஊஞ்சல்லலா நா உக்கார மாட்டேன் கொஞ்சோ ஏன்னா கொஞ்சோ பெருசு அந்த மாரி உக்காருவே ரொம்ப ஹைட் எட்ட போகறதுலா கொஞ்சோ பயோ உக்கார ஆச தா கூட யாராவது இருனா புடிச்சிட்டு உக்காந்துக்குலா தனியாலா போய்லா உக்கார மாட் டேன்
அப்டியா நானு ச நானு ரொம்ப பய புடுவ தோழி ஏன்னா எனக் வந்து தலவலி அந்த வா வாமிட்டிங் சென்சு சென்சஸ் அதெல்லா வந்துரும் அதனா அது பயந்து நா போக மாட் ட எனக்கு மயக்கம்லா வந்துரும் அது நா போன உடனே ஒரே ஒரு இதுல தா உக் உக்காந்தே அதும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கேட்டதுனால அந்த அந்த என்டர் ஆனவுடனே ஒரு ரை இருக்கும் பெரிய மேல போயிட்டு அதுல மட்டும்தா உக்காந்தே அது உக்காந்தது உடனே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எங்கிட்ட திட்டு வாங்குனாங்க என்ன அந்த பயத்துல எங்களுக்கு என்ன வாயில வரு ஒன்னு தெரியாது
ம் ம்
கூட இருக்குற இன்னொரு ஃப்ரெண்டு கூட அப்டிதா திட்டிட்டே இருந்தா ஒரு ஃப்ரெண்ட போட்டு அதெல்லா ஒரு ஜாலியான அனுபவம் தா ஏன்னா அப்ப கூட அவங்க சிரிப்பு தா வரும் அந்த டைம்ல நாங்க திட்டுறத பாத்தா உங் கோவோ வராது அந்த டைம்லயும் அவங்களுக்கு சிரிப்பு தா வரும் ஏன்னா எங்க நாங்க பயந்து எங்க வாயில என்ன வந்துரு வரு எங்களுக்கே தெரியாது தோழி. அதனால அது அஹ அதுவும் கொஞ்சோ நல்லா நல்ல அனுபவம்னு நான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்ஸ் ஃபேமிலி கூட போறது ஒரு சந்தோஷம்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது இன்னொரு பெரிய சந்தோஷம் அது அது மறுபடியும் நம்மளுக் கு வருமானு தெரியாது அந்த அந்த டைம்ல அந்த டைம் நாம என் என்ஜாய் பண்ணிட்டோம்னுதா. இப்போ நெனைச்சா கூட போக முடியாது ஏன்னா அவுங்கவுங்க கல்யாண பண்ணிட்டு செட் செட்டில் ஆயிருந்தாங் ஆயிருக்காங்க. அதுனால பாக்க கூட முடில போறது என்ன பாக்க கூட முடில சில பேர் இருக்காங்க போவாங்க பேசிப்பாங்க ஆனா எங்களுக்கு அந்த மாரி இல்ல.
வீட்ல ரொம்ப ஸ்டிரிக்ட் தோழி. எங்கயும் போக கூடாது ஃப்ரண்ட்ஸ் கூட எங்கயுமே அனுப்ப மாட் டாங்க. ஃப்ரெண்ட்ஸ பாக்க கூட அனுப்பமாட்டாங் க இது எதுக்கு முக்கியமா அப்டி இ இப்டின்னு கேப்பாங்க இப்போதான் கல்யாணம் ஆனதுக்கு அப்றம் தான் நா ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போனதே என்னுடய ஹஸ்பண்ட் போ சொன்னதாலதான்
உங்க ஹஸ்பண்ட் வந்து அலவ் பண் றாங்க நீங்க போறீங்க பட் நா வந்து எப்டினா எங்க அம்மா அப்பா எங்கயும் அனுப்ப மாட்டாங்க நம்மளுக்கு ரொம்ப கண்ட்ரோல் ரொம்ப ரூல்ஸ் அந்த மாரி தான் போட்ருந்தாங்க இப்போ வந்து அதே மாரிதான் சேம் ஹஸ்பண்ட் கூட அதேமாரி தான் பிடிச்சிருக்காங்க எங்கயும் வெளிய
உம் ஆமா தோழி பசங்க சொன்னா கேக்க மாட்றாங்க கத்திட்டே நா இன்னும் எவ்ளோதான் தள்ளி வரணும்னு தெரில தோழி எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு நீ உங்க வீட்ல அப்டி வளத்துட்டாங்கன்னா இப்ப இப்டி இருக்காத ஏன்னா நாலு எடத்துக்கு போனாதான் உனக்கு ச் தைரியம் வரும் நம்ம எல்லாமே எல்லாமே தெரியும் வீட் லயே இருந்தா எதுமே தெரியாது
உம் கண்டிப்பா தோழி அது அந்த மாரி இருக்கருதான் நல்லதுதான் தோழி ஆனா ஒரு சில ஹஸ் ஸ்பண்டு தான் என்ன எனக் கல்யாண ஆனா உட அ கொழந்த கொஞ்ச டிஸ்டன்ஸ் கூட இல்ல அதனால கொழந்தருக்கே பின்னாடி பின்னாடி கொழ அ இந்து இப்பு பாக்கதே ரொம்ப எங்ளுக்கு என்னா சொல்றது வீட்ல ரறிய என்ன என்ன எதன்னு கேட்டா சொல்லுவா அது வாலு
எங்க வீட்ல நறைய அதுதே எங் வீட்ல நறைய கண்டிஷன் அது பண்ண இது பண்ண கூடாது இது பண்ண கூட ஆனா இப்ப அது எல்லாமே எனக்கு அப்டியே மாறி இருக்கு எ ஹஸ்பண் வீட்ல வந்து இந்த மாரி எதுவே இல்லாம நா நெனிக்கிறதுதா ஏ இஸ்ட்டொந்தா இப்ப நா என்ன சொன்னாலு அவுங்க ஓகே கே ஓகே அப்புடிதா
ம்ம் அந்த மாரி இந்தா நல்லதுதா தோழி இன்னோட ஹஸ்பண் கூட அப்படிதா அப்டினா அ மு நா என்ன சொல்றனோ அத்தா அனா அவுங்க என்ன சொல்வாங்கன்னா வெளியலா ப்ரெண்ஸ் கூட அங்கலா போ கூடாது நீங்க எங்க போ உங்க ஃபேம்லி கூட ஒ அனா ஃப்ரெண்ஸ் கூட பேசக் கூடாது கூடாது அது ஏ அவுங்க இப்டி இருக்காங்க குடுன்
ஏ ஃபேம்லி ஃபேம்லி கூட போறியா போ உம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறியா போ அவுகளுக்கென்ன சொல்லிட்டு போகணு யாரோ எதுவுமே சொல்ற மாரி அவுங்கள வச்சிக்க கூடாது அப்டி பண்ணா அவருக்கு கோவம் வரும் ரூ
ம் ம்
சொன்னா நா உன்ன ஃப்ரீடமா விட்டா நீ என்னொடது யோசிக்கணும் இப்ப நம்ம போயிட் டு வந்து சொல்லிக்கலா இவுங்களதா நம்மள போ போனா எதுவு சொல்ல மாட்டாங்க அப்புடியெல்லா பண்ணா கோவொ வரூம் சொல்லிட்டு அவுங் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போனா ஓகே தா
ம் ம் ம் நல்லது தோழி கண்டிப்பா இந் இந்த மாரிதா இருக்கறது கொஞ்சொ குடுத்துதா
ஆமா ஏனா அவுங்க வீட்ல அவங்க ஒண்ணு சொல்லுலனா கூட வீட்லருக்குற ஆளுங்க நாங்க போயிட்டு வர வர எதாவது ஏத்தி வச்சுருவாங்க
சோ அது எல்லா வீட்லயு இர் இருக்றதுதா அ ஆ அப் இப்ப நா சுற்றுலா பத்தி பேசிட்டு இருந்தோமில்ல அந்த மேல கேபிள்கார் அங்கெல்லா நீங்க போயிருக்கீங்களா தோழி
ஆ கேபிள் கார்ல போயிருக்கேன் தோழி நீங்க போயிருக்கீங்களா
ம் ம்
ஆ அது வந்து நாங்க ஃபேமிலியா போகும் போது போன ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும் போது போல
ஆ நா போனே ஃப்ரெண்ட்ஸ் கூட தா போனே ஆ பயந்து பயந்துதா போனே ஏனா இந்த கேபிள் காரு சொல்ற சொல்ற அந்த ரை டு வந்து நிக்காது அது போயிட்டுதா நாம குதுச்சுதா உக்காரணு குதுச்தா ஏறணு அதா எறங்கணு அந்த ஒரு பயொ என்ன தெரிமா இருக்கூ அங்க போம்போது ஒருவேல நாங் கீழ விழுந்துட்டோன்னா என்ன ஆறது அந்த மாரிதா இப்ப நா தண்ணி இ தண்ணிருக்கூ ரொம்ப பெரிய தண்ணி அந்த மாரி ரொம்ப பெரிய எடோ மாரி இருக்கூ தண்ணிருக்கூ அது போற ஸ்லோவா தா போகு இருந்தாலு ஒரு வேல நாங்க தவறி விழுந்துட்டொன்னா என்ன ஆக்றது நம் பல் ஒரு வேல விழுந்துச்சுன் சொல் நாங்க எட்டி பாக்கறதா நாங்க விழுந்துருவோமா அந்த பயோ அதெல்லா மண்ல கொஞ்சொ ஏறிட்டேருக்கூ அந்த மாரி பயொல்லா பெரிய ஆ ரோலர் கோஸ்ட்ரு ஆ ஐயூருவா நாப் போனதேல்ல தோழி அதெல்லா எனக்கு ரொம்ப பயோ பொ நா போனதே இல்ல தோழி செரிங்க தோழி செரிங்க தோழி ரொம்ப நன்றி தோழி என்னோட அழைப் பேற்றுக்
செரிங்க தோழி மீண்டும் பேசலா பேசுனதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் லா மேர பச் சி ரோத்தினா